வணக்கம் தோழி ச்சி தோழா சொல்லுங்க ஒளர்றே
அ ம்
ம் சொல்லுங்க
பண்றீங்க
குரங்கு மாரி தலைய சொறிஞ்சிட்டு இருக்குறே
அப்டியா
ஆமாங்க ஒரே தலக்கடியா இருக்கு எப்பப் பார் குரங்கு மாதி சொறிஞ்சிட்டே இருக்க வேண்டிய நெலமையாப்போச்சி
அ அ அ ஏயா ஏயா அப்டி
எனக்கு வந்து வெயில் வெயில் இங்க இப்ப வெயில் இல்ல பட் வந்து சம்டைம்ஸ் வெயில்ல போயிட்டு வந்துட்டா போது ஆட்டோமேட்டிக்கா ஒடம்புக்கடி தலக் கடி எல்லா கடியு வந்து விடும் அலர்ஜி அலர்ஜி
கே எங் எங்கல என்னால்லலா முடிய மெயின்டெய்ன் பண்ண முடியலங்க எதாச்சி டிரிப்ஸ்சு ச்சி டிப்ஸ்சு
ஏங்கிட்டயா கேக்குறீங்க எனக்கு முடி அதிகமா இருக்கு எல்லாமே ஹைட்டா இருக்கு பட் நா வந்து மெயின்டெய்னே பண்ண மாட்டே
அது அதா எப்டி சொல்றது நம்ப எங்கனா வெளியே போனாலே டஸ்ட் தா என் தலையில நா பைக்லலா போவேனா காலேஜ்லா போறவழில்லா ஃபுல்லா டஸ்ட் தா
நா ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்லட்டா பண்ணுவீங்களா கண்டிப்பா பண்ணுவீங்களா மொட்ட அடிச்சிருங்க சிம்பிள் டிப்புங்க டஸ்ட்டும் படாது அப்டி பலப்பலன்னு இருக்கு மண்டெல்லா
அது ரொம்ப கஷ்டோமாச்சே
ம் நாங்கெல்லா எப்டின்னா எனக்குல்லா நாங்க ஷால் குத் குத்துறதுனால சோ கேப் ஹே ஹேர் எல்லாம் மட் மறைக்கிறதுக்கு ஒரு கேப் போட்டு அதுக்கு மேல ஷால் குத்திப்
நா கேப்புதா போட்டுன்னு போனே நம்ப போற பாஸ்ட்டுக்கு கேப்பே காணு பறக்குது இத்தினிக்கு நாங்க எப்டி சொல்றது நா பின்னாடி திருப்பி தா போடுறே பின்னாடி திருப் போட்டா பறக்காதுல்ல பின்னாடி திருப்பி போட்டே பறக்குது
ஓ நா வந்து எப்டி தெர்மா இப்போ நாங்க வந்து இது மொத்த முடியும் சேத்து ஃபஸ்ட்டு கொண்டப் போட்டு அதுக்கு மேல பிளாக் கலர் கேப் கெட்டிக்கிட்டு அதுக்கு மேல ஷால் குத்தும் போது பின் பண்ணிப்போ ஷாலோடு சேத்து கேப் பின் பண்ணிருவோ
ஆ ஆ
சிருச்சாலே போதும் கேப்பும் நவுறாது ஷாலு நவுலாது
எங்க நீங்க உங்களுக்கு சால் எதும் ப்ரச்சனை இல்ல எங்களுக்கு ஒண்ணுமே இல்லேயே
ம் அதா சொன்னேல மொட்ட போட்ருங்க
இது அந்த இந்தஸ்காப் ஃபுல்லா பேஸ் ஃபுல்லா கவர் ஆயிட்டு கண்ணு மட்டு தெரியிற மாரி ம் ம் அதே மாரி இப்ப கேப்பும் நம்ம போட்டுட்டே இந்தா அந்த முடி அப்டியே கொஞ்ச எடுத் இதுவாயிருது ஆ அதுதா
எனக்கு என்னன்னு தெர்ல நா வந்து என்ட யாராது டிப்ஸ் கேட்டா ஒன்னுதா சொல்லுவே ஒன் வீக் குளிக்காதீங்க எண்ண தேக்காதீங்க இதெல்லா இப்டி இருங்க முடித்தானா வளரு
இல்ல நா எப்டி சொல்றது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெயிலியு தலைக்குழிப்பே
உங்களுக்கு என்ன இருக்குறது கொஞ்ச முடி அதுக்கே ஒன்னா ஒன்டே விட்டு விட்டு
அது ஏன்னா இப்போ போர் போய்டு போய்டு வறதுனால டஸ்ட் ஆயிருது இப்ப அந்த ஒன்டே குளிக்காம இருக்குறேல தலைக்கி அன்னைக்கெல எண்ண வச்சுருவே
நா அப்டி நா வந்து எப்டி தெரியுமா நா வந்து குளிக்கிறதே கஷ்டோங்க பஸ்டு பெருமையா வேற சொல்லிக்கிறே பஸ்ட்டு குளிக்கிறதே கஷ்டோ தானே பட் வந்து இப்பல்லா செகண்ட் செமஸ்டர் ஆரம்பிச்சிருக்குனால எதோ ஒரு இதுல ஒன்டே விட்டு ஒன்டே வந் ஈவினிங் குளிக்குற இல்ல அதுவு குளிக்க மாட்டே ஒன் வீக் ஒர்காதா குளிப்பே லீவுனா
வீட்ல இருந்தா நா கூட தா குளிக்க மாட்டே அது கூட வெக்கமா தா இருக்கு சொல்றதுக்கு
நாலா குளிக்குறது கஷ்டோங்க
எப்டி ஏன் தெரியுமா இப்போ இப்போ சண்டே சாட்டர்டே சன் சாட்டர்டே குளிச்சுருவே இப்போ சண்டே இல்லாறனா வச்சுங்க இப்போ சண்டே வந்து வீட்டுலதா இருப்போ விளாடுவோ செரி மண் மண்டே நாளைக்கி மண்டே தான நம்ம நா நாளைக்கு குளிச்சுட்டு போயிட்லா காலேஜு அப்டின்னு நெனச்சு யினே குளிக்க மாட்டே இத வீட் வீட்ல எருந்தோன நா குளிக்கவே மாட்டே
ம்
நல்தா அதுக்கப்பறமா எப்டி சொல்றது அதுக ஒன்னு வீட்ல இருக்குறோல்ல அதுனால ப்ரச்சன இல்ல எங்கன்னா வெளிய போனதா அதாச்சு இங்க இதுவாகு
நா நா வந்து இப்ப வந்து எங்க அம்மா வந்து எங்கயாது போனு அப் சொன்னா கூட இல்ல இப்ப ஒண்ணுமே கெடையாது வருவேன்ட்டு பத்து ரெண்டு நிமிஷத்துல ட்ரஸ மாத்திட்டு போயிருவே குளிக்கிறதுலா கஷ்டோ இப்போ மேரேஜ் நா வந்து ரம்ஜான் அன்னைக்கி கம் கண்டிப்பா வெ வந்து லைக் குளிச்சுக்லா இதுவே மேரேஜ் ஃபங்க்ஷன் மாரி சம்திங் என்னா இருந்துச்சுன்னா அதுல்லா வேணா
ஆ ஆ
பாத்துக்லான்டா பாத்துக்லா அப்டின்னு சொல்லிக்கிட்டு ட்ரஸ மட்டும்
அம் நம்ம வந்து குள்ச்சாலே பா
ஆ அது சூப்பரா இருக்கு பட் நா வந்து நைட் வந்து குளிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு குளிப்பே பட் வந்து இல்ல இல்ல காலத்துக்கு குளிக்கிறதுக்கு கஷ்டப்படுவே இந்த ஃபாஸ்டிங் டைம்லா இருக்கும்போது எத்தன மணிக்கி தெரியுமா போய் குளிப்பே த்ரீ ஓ க்ளாக் டூ ஓ க்ளாக் அப் அப்டிதா போய் குளிப்பே
அதான் வெடி காலில
சூப்பரா இருக்கு அந்த லைக் அந்த தண்ணியோட ஜில்னஸ் சூப்பரா இருக்கு
அது எப்டி சொல்றது அந்த தலைமேல ஊத்தற சுகமே வேற லெவல்
ஆஹ் மோஸ்ட்லி நாங்க வந்து என்னா எனக்கு ஏன் அது புடிக்குனா குச்சாலத்துக்கெல்லா போமா குச்சாலோ திற்பரப்பு இந்த மாதி அருவி குளிக்கறனால அது வந்து ரொம்ப தெரியாது எனக்கு பட் என்னாகும் லைட்டா ஜல்தோஷோ மாரி புச்சுக்கோ
ம் ம் ஓ நம்மளுக்கு அப்டில்லா எதுமே ஆவாது எப்டி சொல்றது நம்ளுக் கோல்டுல்லா அந்தளவுக் வராது ஜொரமு வராது
உம் எனக்கு நானு இப்டி தாங்க சொல்லிட்டு இருந்தே
இல்ல எனக்கு வந்து அந்த அளவுக்கு இல்ல ஏன்னா கரெக்ட் டைமுக்கு நம்ம சாப்ட்டா கரெக்ட் டைம் நம்ம பாடி கரெட்டா மெயின்டெயின் பண்ண ஒண்ணும் ஆவாது
ம்
எப்டி சொல்றது இப்போ ஒவ்வொத்தங்களுக்கு வந்து இந்த தண்ணி செட் ஆகாம தா ஜொரம் வருது அதுக்கப்றமா கோல்டு வரது
ஆமா
அதனால தான் மோஸ்ட்டா வந்து ஜொரோல்லா வருது எனக்கு அப்டில்லா இல்ல எல்லா தண்ணியும் கர்ட் செட்டாகும் எதுமே ஒரு பிரச்சன இல்ல
இப்ப நா வந்து என்ன என்னோட பாடிய செக் பண்ணு சொல்லி ஹாஸ்பிட்ல போனே வச்சுக்கோங்களே
ஆஹ்
டாக்டர் கேப்பாரு நீ காய்கறி சாப்டுவியா மாட்டே இது அவரு கரெக் ட்டா சொல்லுவாரு நீ காய்கறி சாப்பிட மாட்ட மீனு சாப்பிட மாட்ட இதல கீரை சாப்பிட மாட்ட ஃப்ரூட் சாப்பிட மாட்ட இதெல்லா சாப்பிடாம இருந்துட்டு என்கிட்ட வந்து ட்டியான்னு கேப்பாரு ஏன்னா நா வந்து ஹாஸ் இதனாலயே ஹாஸ்பிட்டலு போ மாட்ட இப்ப அவர்ட்ட போனா கரெக்டா சொல்லுவாரு ந எதுல்லா தின்னமாட்டேன்னோ அதெல்லா கரெக்டா அடுக்கி வைப்பாரு
இப்போ எனுக் எப்டி சொல்றது இந்த சாப்பாடுல வந்து சைடிஸ் இந்தாதா எனக்கு நல்லா வயிர்ஃபுல்லா சாப்ட்டு போவ ஏதாச்சுருக்கனு அப்பளு இந்தாலு ஓகேதா ஏனா இப்போ வெறும் சாப்பாடு சாப்ட்டா ஒரு சாப்ட்டா மாரியே இருக்காது அது கூடோ ஏதாச்சு தொட்டுக்க இருந்ததுன்னா நல்லா சாப்ட்டு
உம் எங்க வீட்ல நீங்க கேட்டுப் பாத்தா தெரியும் எங்க அம்மா சொல்லுவாங்க என் தம்பிக்கு ஸ்கூலுக்கு பாஸ் சாப்பாடு வைக்கிறங்க வச்சுக்கோங்களே அவனுக்கு எதயாது வச்சுருவாங்க வச்சு குடுத்தே விட்டுருவாங்க அவன் எத வச்சாலும் சாப்ட்ருவான் ஆனா எனக்குன்னு வைக்க எனக்குன்னு சேத்து பாத்தா அது தின்னமாட்டே இது தின்னமாட்டே சொல்வேன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க இது ஒன்னு தின்னாது தின்னா துக்கு எதுக்கு நான் என் உயிர போட்டு வாங்கணும் அப்டின் சொல்லி யோசிப்பாங்க சொல்லுவாங்க என் சித்திக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க
நான்வெஜ் தா கொஞ்ச கஷ்டம் நா சாப்பற்து அதே மாரி இந்த ஃபிஷ் ஃப்ரை அது சாப்டுவ மீன் கொழம்புல வந்து மீன் சாப்பிட மாட்டே வெறும் கொழம்புமட்டு ஊத்திப்ப அதே மாரி சிக்கன் கொழம் பு மட்டன் கொழம்புல வந்து மட்டன் கொழம்பு சிக்கன் கொழம்பு மட்டுந்தா ஊத்திக்குவ
ஓ நா சிக்கன் பீஸ் எடுப்பே மட்டன் அலர்ஜி
ம் வ அதுக்கப்றமா சி சி இதுவெல்லா பிரியாணில்லா அடிப்பே பிரியாணில எல்லாமே சாப்புடுவே
ஓ நா பிரியாணில்லாம் சாப் எனக்கு பிரியாணி புடிக்
மட்டன் உம்ம்
எனக்கு பிரியாணியே பிடிக்காது பீஃப் சாப்பிடுவே பீஃப் வந்து இங்க தருவாங்க ஃரை பண்ணி சூப் ப்ப தென் வேற சூப்ரா இருக் ம் பட் அது வந்து லைக் கொழம் வக்கறதோட ஃப்ரை பண்ணா ரொம்ப டேஸ்ட்ல இருக்கு குட்டி குட்டியா அபிச்சு அது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ல எங்க அம்மாலா பருப் வப்பாங்க எனக்கு இப்பெல்லா வந்து சாப்பிடவே மூடு இருக்காது இன்னைக்கி மதிய சாப்ட்டுட்டு எனக்கு யோ சாவடிச்சிட்டு செரி தண்ணி குடி நாங்க என்ன பண்ணோ கேன்டீன் போய்ட்டோ ஓட்ட கேண்டின்ல ஒண்ணு இருக்காது இருந்தாலு சரிப் போனே அ ஒண்ணுமே இல்லாத்த ஐஸ்க்ரீம் வெண்ணிலா ஐஸ்க்ரீம் இருவத்தஞ்சு ருவாவா கப் ஐஸ்ஸீ
அப்டியா பத்ருவாது
பத்ருவா ஐஸ் இருவத்தஞ்ருவா அது கொஞ்ஜோண்டு இருக்குது சரி வேணான்னு சொல்லிட்டு ஆளுக்கொரு வந்து கொஞ்ச காசு கலெக்ட் பண்ணி ஒரு ஆறு ஆறு பேருக்கு ஆளுக்கொரு ஐஸ் வாங்கிட்டோ வாங்கி சாப் டா அது ஐஸ்க்ரீமு சாப்ட்டோ எனக்கு வந்து மேம் க்ளாஸ் எடுக்குறா எனக்கு வந்து ஐஸ்க்ரீம் வந்து தொண்டைல நிக்குது வெளிய வருது உள்ளயு போவுது சாவடிச்சுட்ருக்குது இவே மேம் என்ன எழுப்பி விட்டு ரெண்டு பேஜ் ரீட் பண்ண வச்சுட்டா
ம் ம்
நா என்ன பண்ணேணா லா மேம் புக் வாங் கொடுக்கல தர்ல பட் எங்ககிட்டல்லா சீனியர்ஸ் சொல்லு புக்ஸ் வாங்கிகிட்டோ எ ஃபிரெண்ட்ல ஒருபொண்ணு இருந்தா அவல வந்து எழுப்பிவிட்டா மேமு ரீட் பண்ணு சொல்லிட்டு அவ புக் இல்லன்னு சொன்னாளா நா என்னமா பண்ணே வேனுன் சொல்லிகிட்டே இந்தா வச்சுக்கோ எ புக் வச்சு ரீட் பண்றியா அப்டினு சொல்லி குடுத்துட்டே
அ
தேவல்லாத வேல பாத்திருக்கே எ உட்காந்திட்டு ஆசம் லைக் இப்டி சொ சொல்லுங்க நா வந்து இப்புடிதா வேணும்ன்னு பண்ணுவே
அ அ அ
நா வந்து என்ன மத மேம் எழுப்பி விட்டா
ஜாலியா இருக்கனு எப்பமே வந்
ஆமா அவன்ஸ் சொன்ன நீ மாட்டுவடி மாட்டுவன்னு சொல்லி எந்துச்சா பின்ன அந்தெல்லா அ அடுத்த ஒருத்தி ரீட் பண்ண வச்சுட்டு என்ன எழுப்பி விட்டுட்டா எழுப்பி விட்டுட்டு நீ ரீட் பண்ணு சொல்லிட்ட என்ட அவ சொன்னா நாதா சொன் எனக்கு இப்பதா நிம்மதியா இருக்கு தெரியுமா சொல்லிட்ருக்கே எ ஃப்ரெண்டல இருந்து இப்பதா நிம்மதியா இருக்கு நீ மாட்டிகிட்டல்ல ஒன்ன எழுப்பி விட்டாங்கள ரீட் பண்ணு அப்டின்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ ரீட் பண்ணிட்டே இருக்கே எல்லாரு ஒரு பேஜ் ஒன்ர பேஜ் வாசிக்க சொ என ரெண்டு பேஜ் வாசிக்க வைக்கிறா எனக்கு என்னட இவ வாசிக்க வச்சுட்டே இருக்கா ஓகே வாசிமா அ செரி மேம் ஓகே மேம் வாசிக்றேனு சொல்லி வாசிட்டே நின்னு கே ஐயோ எ உயிர எடுத்துட்டா ஏ மேம் இன்னக்கி என்ன அப்ற என்னாச்சு ஜி இருந்துட்டு சும்மாவே இருக்காம பேசுற ஆட்கள எழுப்பி விட சொன்னாங்க நா என்னமா பண்ணுவே எழுப்பி எந்திர்ச்சு டக்குன்னு ஒரு கோவத்துல யாரைய பாத்து எழுப்பி விட்டு உக்காந்துருவே என்னை எழுப்பி விட்ட கோவத்துல பண்ண நம்முளுக்கு கோவ வருது ஓகேங்க நமக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிவடை
சேர் ஓகே ஒரு நா ஒரு செவன் ஃபிப் டிக்கு வருவே அதுக்கப்றமா கால் பண்றிங்ளா ஓகே பாய்